சொல்லுங்கப் பா
என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
டாச்சா
ம் சாப்ட்டாச்சுமா இப்பதா பாப்பாக்கு மருந்து ஊட்டி சாப் ஒன்மே இல்ல காலைல கத்ரிக்கா பச்சோடி செஞ்சோ செஞ்சுட்டு தோச வாத்துட்ட
ஒ ஓகே ஓகேப்பா மதியத்துக்கு
ஒடம்பு முடியில மதியம் ஃபீவர் எதுன் இது ரெண்டு மணிக்கு டைம் பாத்தா ரெண்டு மணிக்கு செம்மா ஃபீவர் நல்லாதா விளையாடிட் இருந்தா உனுக் எப்புடித்தா வந்துச்சு தெரிய்ல
க்ளைமேக் சேஞ்ச் ஆகுதுப்பா ம்
ஒ மழ பேய்து நம்ப்ளுக்கு எனக்கே கோல்டு ரொம்ப புடிச்சிக்கிது
ஆ மழ பெய்யற்துனால என்ன மத்தியத்துக்கு ப்ரெப்பர் பண்ணிருக்கீங்க லன்ச்சு நா காலையில வந்து இட்லி ம் து கீர கடஞ்சப்பா சாம்பாரு இப்போதிக்கு முட்ட வேக வச்சிருக்கே முட்ட தொக்கு செஞ்சற்லா மாமியார் இல்ல அதா சொன்னனே பொண்ணுகிட்ட போறாங்க அப்டினுட்டு
போயிருக்காங்க பெருவிழான்னு சொல்ட்டு போயிருக்காங்கனீங்களே இன்னக்கி நீங்க கெளம்புறீங்கள இன்னைக்கா நாளைக் கெளம்புறீங்களா போலியா நீ இன்ன கெளம்புற நீ போலியா ஓ வெயிலு வேற கொழந்தைய வெச்சிட்டு அங்க சமாளிக் க்கெ முடியாதே
செட்டாயிருக்கு ஃபீவ லா வந்து செரி அங்க இப்பதா ஏதோ அங்க வீடு வந் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக் தா அவ்குள்து நாத்தனாருது ஆ சிமண்டல்லா ஆ அதனாலதா சரி என் ப்ளூ ஷாரா பாத்துக்ணுமோ அவ்ளோ உஷாரா பாத்துக்மா
பாத்தாலு நம்ளு அக்க வேல காய்ட்ருவீங்க இவுங்க எங்கயா எத்யாவ்து பண்ணி வச்ட்டு
இதுானா போலப்பா நா வர்லன்னே சொல்ட்ட
ஆ நல்லதா வாங்க போய் நம்பதா அவஸ்த பட்னு பசங்கள வ
ஆமாப்பா எனக்கு நம்ளுக்கு நம்ம கொழந்த கொழந்தைங்க தானேப்பா முக்கியோ அதெல்லா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது காலைல வந்து சா ங்கால போயிட்லால அப்டின்ட்டு காலைல கூட ஃபோன் பண்ணி பேஸ்னாங்க அந்த கொஞ்ச நேரனா கூட டஸ்ட்டு டஸ்ட்டு டன்
ஆமா சேந்துகிச்சுனா அவ்ளோ தா கொழந்த
ஆ அதனாலதா சேரின்ட்டு கம்ன்னு ஆயிட்டே நானு ம்
ஆ என்ன அத்த சின்னது இல்ல அத்த பெருசு தாருக்கு எங்க வீட்ல கடாய் எது செய்லாமா இனிமே தா செய்ணு சரி கா உருளகெழங்கு கத்திரிக்கா போட்டு கொழம்பு வச்சுட்டு ட்டதா ஊசி போடணு இன்னு செய்ல சொன்ன நைட்டு பாப்பாவுக்கு ஜொரொ காலில எந்துக்கவே லேட்டாயிச்சு தூங்காம அவ பக்கத்துலே இருந்தன்னா தூங்கும்போது சினிங்கிட்டே இருந்தா அதுதா நம்மா கை கொடு அம்மா கால போடு அம்மா என்ன புடி அம்மா என்ன புடி இதேதா சேர்னு தூங்ல கால்ல லேட்டாயிருச்சு எங்க ஏ என் புருச்சருக்கு இது அந்த பால் சேம்மியான்னு சொல்லுவாங்ளா செஞ்சு குடுத்துட்டே அத அவர் சாப்ட்டாரு பசங்கள மட்டு எது பசங்களுக்கு எங்க அத்தைக்கு அவங்கள மட்டு நா தோசையு அதுவு செஞ்சு குடுத்துடே நீ இது கீர மட்டு தானா
ஆஹ் அதாப்பா இப்போதைக்கு முட்ட வேக வச் ச்சிருக்கே முட்ட தொக்கு செஞ்சிர்லா எங்க பெரிய மாமியார் இரு க்காங்க அவங்களுக்கு கீர கொழம்பு இருக்கு இல்ல பா அவங்க எங்கேயுமே போறது ல்ல எதாவது ஒரு கல்யாணம்னா கூடொ என் நாத்தனார் கல்யாணத்துக்கும் வரல என் கல்யாணத்துக்கு க்குமே வர்ல அவுங்க அவங்க வரது இல்லப்பா எங்கய்மே ம்ஹூ எங்கயுமே போறதில்ல அவுங்க எத்தன முற வந்து கூப்புட்டாலு வீட்லயே இப்போ கொழந்தைகெல்லா பர்டே ஃபங்க்ஷன் அதெல்லாம் வீட் ட்லேதா நாங்க செய்யறது எடவு தாராள் அம்மா இருக்கற்துனால அதல கூட கலந்துக்குறதில்ல வீட்லயே செய்ற ஃபங்ஷன்ல கூட கலந்துக்குறதுலா எனக்கு பேபி ஷவர் பங்ஷன் ஆ எனக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லா வீட்லேயேதா நடத்துனாங்க அவ்ளோ கிராண்டா அதுல கூட வந்து கலந்து க்ல
எ கூட சரியா வீட்டுக்கிட்டயே உக்காந்தல் பொருள் எதிதிட்டாங்க டெகரேஷன் பண்ணி வீட்டுலயே வச்சிக்காங்க வீட்டுக்கு வெளியவே இந்த குட்டி பெருமருக்கல்லா அங்கயே செஞ்சுட்டாங்க ஆஹ் ஆஹ்
உம் எத்தடப்பா ஆஹ் இல்ல ப்பா அவங்களுக்கு வந்து விட்டாங்க
செரி செரி ஓகே ஓகே அது அவங்க லைஃப் நம்ம எது த
சு எ ஹஸ்பண்டு நாத்தனாரு என்ன அவங்க சின்ன வயசு
பா பாத்துக்காருங்க அ அப்ப அவங்க மேல அவங்க அவங்க அம்மாவோட அவ
ஆமா ஆமாப்பா எங்க மாமியார் வந்து ஷூ கம்பெனிக்கு போயிட்டு வேலெல்லா செஞ்சு ட்ருந்தாங்ளா விட்டுட்டு போயிடுவாங்க அவங்கதா பாத்து ஆமா ஆமாப்பா
அப்ப அவங்களுக்குதா வேலையு அதிக எங்க வீட்டுல உங்க மாமியார விட
அவனுக்கு இட்லி தாப்பா தோச ஊட்னே தோச ஊத்திட்டு ஆ தோச சாம்பார் ஊத்திட்டு கீரை கடஞ்சே நல்லா அது ஊத்தி ஊட்ன இப்போ கஞ்சு குடுத்த கஞ்சு குடுத்துட்டு தொ போட்டு ஆட்டிட்டுருக் இப்ப யானைல தூங்க
ஏ பைய ஏ பைய இப்பலா தூங்கமாட் ஆ ரெண்டர மணி ஆகு தொ பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல நடந்து போயிட்டு தா இருக்கோ அவங்களுக்கு அந்த மருந்து செட் ஆயிடு தூங்கியாது பால்வாடிக்கு ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்கல்ல சின்ன ஹாஸ்பிட்டலம்ம கேட்டுருக்க வாங்கிட்டு வந்து ரெண்டு பேருக்கு ஊத்திவுட்டே இப்பயே கொஞ்சமா சளி ஏ அவ ரெண்டு பேருக்கு ஊத்திவிட் டாச்சி இது எப்டியு ஜொர வச்சுக்கு சளி வந்தாலே லைன்னா ஜொரமு பின்னாடியே வந்
ஆமாப்பா இருக்கிற உண்ம அதுதான ஐயோ அதுக்கே நானு கொஞ்சொ லைட்டா சூடாயிருந்தா கூட எனக்கு பயோ எ க்குது இவனுக்கு ஒடம்பு செரியில்ல அப்டின்னாவே எனக் ஃப்ஸ்ட்
ம் நமக்கு அந்த ஞாபக தா வரு கொண்டு போய் வச்சிருமோ சரிய
திரும்பவு ஹாஸ்பத்திரல அட்மிஷன் போட்டுருவாங்களோ அப்டின்ற ஒரு பய தா வரு ஆ ஒ இருக்கிறது ஒன்னு பெரச்சன இல்ல ப்பா இந்த கையிலியே இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க பாருங்க ஆ அப்டியே போட்டு அ ந்த லைன்லியே டெய்லி ஊசி போடுவாங்கப் பார் ஆ அந்த மாதிரி போட்டுருவாங்களோ பண்ணிடுவாங்களோன்
ஆனா என தெரிஞ்சும் போது ஹாஸலுக்கு போனா அதை பண்ணுவாங்க அந்த விஷயம்ல்ல குந்தைக்கு அந்த ஆனா ஹாஸ்லு போ கோடு வச்சுருவாங்க அதுல நாளைக்கடிக் போட முடியாது கொழந்தைங்களுக்
ஆமாப்பா இருக்கிற ஐயோ எனக்கு பட பட படம்ன்னு ஆயிடு அது வந்து செல்லோ
நம்ம பார்கக்கவே முடிய வரா இல்லட அவங்க கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு அப்புற இதந்து இவங்க அழவுல ரொக்க மாதிர வீடு கட்டிட்டு இருக்கோம் நாங்க ஹலோ ஹலோ சரி போய்யிருங்க அண்னே வீட்டுல ஹலோ